ஹலோ
ஹலோ கேக்குதா
கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க எப்பிடி இருக்கீங்க
க்கீங்க நல்லா இருக்கோ
நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கேன்
என்னா ஒரே டல்லா பேசுறீங்க ஃபுல்லா தூங்கி இருப்பீங்க போல இன்னிக் ஃபுல்லா
இல்லியே ஒன்னு தூங்கலே ஆகட்டிவா தா இருக்கே
அப்பிடியா
ம் நீங்க தா தூங்குற மாரி பேசிட்டு இருக்கீங்க
அப்டியா நா கொஞ்சோ தூங்கி எந்திரிச்ச மாரிதா பேசுறனா இல்ல இப்பதா தூங்கி எந்திரிச்சே அதுனால அப்டிருக்கோ
சேரி சேரி செரி சாப்டீங்ளா
சாப்ட்டே சிஸ்டர் மதியானொ சாப் டேன் லன்ச் ம்மீல்ஸ் நீங்க சாப்ட்டீங்ளா என்ன சாப்ட்டீங்க என்ன லன்ச்சு என்ன டிஃபன் காலைல
காலேல டிஃபன் வந்து இட்லி சாப்ட்டே
சிட்லி ஓக்
ஓகே மதியானொ வந்து ரசொ பொரியல்
ரசம் பொரியல் ஓக்கே ஓக்கே ஓக் நைட்டுக்கு இனிதான் பிளான் பண்ணுமா
நைட்டுக்கு தா என்ன செய்றதுனு தெரியாம மண்டய பிச்சுட்டு ஒக்காந்துட்ருக்கேம்
அடடாடடா ஏ வீட்ல இருக்கறவங்ளுக்கு இது ஒரு பிரச்சன இல்ல நைட்டு டின்னருக்கு என்ன செய்ற்து என்ன செய்றதுன்னு
ஆமா ஆமா
அது ஒரு பெரிய டாஸ்க் உங்குள்க்கு ச்சே
நீங் நீங்க என்ன செய்ய போறீங்க நைட்டு
நம்ம எங்க செய்றது வீட்ல செஞ்சு வச்சிருப்பாங்க போய் சாப்ட்டு தூங்கவேண்டியதா
அப்டி சாப்டா பரவாயில்லயே இது ஏ செஞ்ச அத ஏ செஞ்ச இது நேத்து தான
அய்யயோ அப்டி அப்டி கேட்டாதா சிஸ்ட மாட்டிக்குவோ அப்டி கேட்க்கறது ரொம்பத் அப் அப்றொ நம்ம அடுத்த கேள்வி என்ன வருன்னா நீ சொல்லு நீ சொல்லு என்ன செய்லாம் நீ சொல்லு அப்டினுவாங்க அதனால சரி என்ன செஞ்சாலும் சாப்புட்டு படுத்ர வேண்டிதான்
அதான் கேட்டா என்ன சொல்வாங்க உனக்கு என்ன தோணுதோ செய்யின்னுவாங்க செஞ்சா இத ஏ செய்ற இத இப்பதான சாப்ட்டோ இதுக்கு பதில் இது செய்லா இல்லியா அப்டி ஒரு நமக்கு ஆப்ஷனு தரமாட்டாங்க செஞ்சாலும் ஏத்துக்க மாட்டாங்க அதே என்ன செய்றது இப்ப இட்லி செய்றத் தா தோச செய்றதா இல்ல மக்ருனி இந்த மாரி சேமியா வெரைட்டி செய்றதா இல்ல எதுவுமே செயாமா ஹோட்டல்ல வாங்கிறதான்னு தெரியல எதுமே
நேத் நைட்டு என்ன சமயல் செஞ்சீங்க சொல்லுங்க நா ஒரு ஐடியா தரே
நேத்து நைட்டு ஃபங்ஷன் போய்ட்டே
ஓகே ஃபங்சன் அப்போ ரெகுலரா ம் மேக்சிமம் நைட்டு டின்னர்னா என்னன்ன அ ரிப்பீட்டா செஞ்சுட்டே இருப்பீங்க
என்னது இது தோச
பாத்தீங்ளா இந்த மாவ எவெ கண்டுபுடிச்சானு தெர்ல எனக்கு மாவ ஆட்டி வச்சுக்கறது இல்லனா வாங்கிக்கறது யா எப்ப பாரு தோச இட் லி தோச இட்லி எப்பவு நைட் டின்னர் காலெல பிரேக் ஃபாஸ்ட்னா அந்த இட்லி தோசைத்தவர ஐயோ
செரி நீங்க சொல்லுங்க ஆப்ஷன் சொல்லுங்க நீங்க எத சொல்லுங்க
நீங்க என்னா எப்பவுமே செய்வீங்கனு சொன்னீங்னா அத விட டிஃப்
அததா நீங்களே சொல்லிட்டீங்களே தோசன்னு வேறென்னது
ஆ தோசயா அப்ப இன்னிக்கு நைட்டு சப்பாத்தி சப்பாத்தி வித்து எஃகு அது நல்லாருக்கு நைட்டுக்கு
நேத்து பங்க்ஷன் பொய்ட்டேனா அங்க வந் து பரோட்டா இடியாப்பம் சிக்கன் கறி பின்ன இதுஎதுக்கு இன்னக் நைட்டே செய்ணுணுங்கோ
பண்ணிருக்க அது ரிஜெக்ட்
அதே மாரி சாட்டர்டே நைட்டு வந்து பூரி செஞ்சே வீட்ல நைட்டு தா செஞ்சே அதுவு
அப்போ சப்பாத்தி பூரி ரிஜெக்ட்டு
ரிஜெக்ட்டு
வேற வேற ஒரு ஐடியா சொல்றே அ இடியாப்பம் வித் தேங்கா பால்
இடியாப்போ எனக்கு செய்ய தெரியாதே நேத்துதானே இடியாப்போ சாப்ட்டே நேத்டு நைட்டு தானே சாப்பிட்டே இடியாப் பம் சாப்பிட்டே பரோட்டா சாப்பிட்டே சிக்கன் சாப்பிட்டே ஆ
பங்க்ஷன் வீட்டுக்கு போனா அங்க வித விதமா வைக்கத்தா செய்வானுங்க அதெல்லா சாப்டன்றதுக்காக நம்ம செய்யாம இருக்க முடியாது
இடியாப்போ செய்ய தெரியாதே
சோ என்ன சிஸ்டர் நீங்க இடியாப்போ செய்ய தெரிலன்றீங்ளே சிம்பிள் சரி உடுங்க அத யூட்டூப்ல பாத்து எப்டியோ பழகிக்கங்க
அதுக்கு மாவரைக்கணு அதுக்கு மாவரைக்கணு அத புழியணு அத அவிக்கணு
சாப்டும்போது நல்லா டேஸ்ட்டா இருக்குனா செஞ்சுதா ஆகனு
மாவு வாங்கணுமா ரெண்டு தோசைய சுட்டமா சட்னி அரச்சமோ
பாத்திங்ளா பாத்திங்ளா இதுதா இததுனாலதா வந்து சண்ட வர்றது வீட்ல
என்ன பண்றது எங்ளுக்கு கொஞ்சோ கிச்சன்லந்து கொஞ்சோ வெளியே வந்தா நல்லா இருக்குல்ல கிச்சன்லியே நின்னுட்டு இருந்தா நம்ளுக்கு ஒரு மாதிரியா ஆவுதுல்ல
அது கரெக்ட்தா நீங்க கிச்சன்ல நிக்றத வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யாதிங்க கிச்சன்ல நிக்க போறோ ஐ நம்ம ச மைக்க போறோ அப்டின்னு ஜாலியாக போங்கலே கிச்சன்க்குள்ள அப்போ அது தெரிஞ்சுக்காது உங்ளுக்கு
நீங்க ஜாலியா போனோலு சரி சோகமா செஞ்சாலு சரி சிரிச்சுட்டே செஞ்சாலு சரி நம்மதா செய்ணு ஓகேவா நம்மளுக்காக நீ சிரிகிரியேமே சிரி நீ அழுகுறியே நீ வெளியவாமா நா செய்றே அப்டின்னு யாரு செய்ய போறதில்ல
அது யாரு செய்யபோறதில்ல அதுக்காக நீங்க டெய்லியு தோசையு செய்யக்கூடாது அதுவு ரொம்ப தவறான
இல்ல இல்ல நைட்ல மோஸ்லி நாங்க ரைஸ்தா சாப்புடுவோ எப்பயாவது ஒரு நாள் இந்த மாரி கொழம்பு இல்ல அந்த மாரி அ
இப்போ இன்னிக்கி சரி நேத்து ஃபங்க்ஷன் வீட்ல இந்த மாவு ஐட்டங்கள்லா சாப்ட்டு இதா இருப்பீங்க
ம்
நைட்டுக்கு வேணா ரைஸ் வச்சுருங்க
ம்
ரைஸ் வச்சுட்டு ரசோ வச்சிருங்க
ரச வீட்லதா செஞ்ச நேத்து னேமா மத்தியானோ செஞ்சே
இல்ல ரசம் வச்சு ஏதாவது சைடிஷ் மாதிரி காளிஃப்ளவர் சில்லியோ இல்ல சிக்கன் சில்லியோ காளிஃப்ளவர் சில்லியோ இல்ல உருளைக்கிழங்கு பொரியலோ அந்த மாறி வச்சா
ஹலோ ஹலோ எங்க வீட்லல்லாம் ரசம் வச்சா பொரியல் எல்லாம் இறங்காது சைடிஷ் வந்து தரமா இருக்கணும் அந்த சிக்கனு மட்டனு இறா
வைங்க
சைய் சிக்கன் இந்நேரத்துக்கு மேல சாப்டும்
அப்ப இன்னிக்கு ரிஜெக்ட் நீங்க
ம் ம்
ஹஸ்பண்ட் வரும்போது
ம்
ஏன் கொஞ்சோ ஓல டயர்டா இருக்குது
ம்
நீங்க வாய்ன்ட்டு வந்துருவீங்கன்னு தெரிஞ்சு செஞ்சி அப்டின் சொல்லி அவர்கிட்ட குடுத்துருங்க சான்ஸ்
அப்டி சொன்னேன்னு வெச்சிகங்களேன் இன்னிக்கு மட்டும் வேற அவரு சாப்பிட வரல இன்னும் கோவ மா ஆய்டுவாரு நானே மதியானம் சாப்பல்ல உனக்கு நைட்டு ஹோட்டல்ல வேணுமா அப்டின்
அப்போ மத்தியானம் அவரு சாப்பல்லன்னா நைட்டு கொஞ்சம் பசியோட வருவாரு நல்லா எதிர்பாப்பாரு அதனால நீங்க கஷ்டப்படாம நீங்க வந்
ம் ம்
ஆ என்ன செய்றீங்க சாப்பாடே செஞ்சிருங்க சாப்பாட செஞ்சு
தக்காளி சட்னி வச்சிலாம் முட்டைய பொடி மாஸ் பண்ணிலாம் யா ஆ
அ அது முட்டை பொடி மாஸ் வேண்டாம் முட்டை வந் து வேக வச்சு ஆஃப்பா கட் பண்ணி அதுல மசாலா தடவி தோச கல்ல போட்டு திருப்பி திரு ப்பி எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பாத்தோனே அட்ராக்டிவா இருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் மனசு ஆறுதல் ஆய்டும் ஹஸ்பண்டுக்கு
அப்டியா அது செய்யலான்றீங்களா
நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க அப்பனா ஒரு ஆளுக்கு ரெண்டு முட்ட இருந்தா போதும் நாலு பீஸா வந்துரும் ஒரு ஆளுக்கு அது வந்து பாக்குறக்கு வந்து நல்லா வருத்தமாயிருக்குமா எச்ச ஊரும் அப்போ நீங்க பொடி மாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆளுக்கு கை கை பிடி அளவுக்கு தான் வப்பீங்க அதுக்கே நாலு மூட்ட அஞ்சு மூட்ட போட வேண்டி அதுதான் அதுக்கே நாலு மு ட்ட அஞ்சு முட்ட போடுற மேரி இருக்கும் சீக்கிரம் முட்ட தீந்துரும் சாப் திறதுக்குள்ள அதனால அதே முட்டைய இங்க வேக வச்சு கட் பண்ணிருங்க கட் பண்ணி மசாலா தடவி அப்டியே தோசைக்கல்ல எண்ணெய் போட்டு பிறட்டி எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ரசமோ தக்காளி சட்னியும் வச்சு விட்டுருங்க கும்முன்னு இன்னிக்கு டின்னர் முடிஞ்சிடும்
முடிஞ்சிடும் ட்ரை பண்ணலாம் எதனா ஒண்ணு
ஆமா இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க இன்னிக்கு டின்னர் உங்களுக்கு தொல்லை இருக்காது
ல்ல ஆகாது வருவனா மார்னிங் எஞ்சிக்கணும் பசங்களுக்கு என்ன செய்யணும் அப்டியே எங்களுக்கு இது ஆயிடுச்சு பசங்களுக்கும் வட்டா கடையில சாப் பாடு கட்டி குடுக்கணோல அது தகுந்தா போல எதுனா நா ரெடி
இனி நைட்டு தூங்க நைட்டு தூங்கும்போது யோசிச்சிட்டே தூக் காலையில இவுங்களுக்கு என்ன பண்லா
அப்டியேதா அப்டிதா போது பொழப்பு என்ன பண்றது ஹஸ்பண்ட்லா கொஞ்சோ பரவால்லமா நீ தூங்கு நா எழுந்து செய்யறனே யாருனா செய்றாங்களா ஆமா நம்மதா எஞ்சிக்கணோ நம்மதா செய்யணோ எ ரொம்ப கஷ்டமப்பா
ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா சமைக்கிறதே ஒரு வேலையா இருக்கே
வேலையேதா ஹவுஸ் வொய்ஃபுனு சொல்றோ ஆனா சும்மா இருக்கே வீட்லன்றாங்க என்ன பண்றது
அப்படி யாரு சொன்னது அப்புடி சொல்றவங்கல கண்ணு முன்னாடி காமிங்க நானெலா எல்லா வேலையு செஞ்சிருவப்பா அய்யய்யோ நான்லா எல்லா வேலையு செஞ்சு குடுத்துருவே
பரவாயில்லையே இந்த மாறி எல்லா நல்லதாச்சே செஞ்சா
நா நா எந்திரச்சிருவே வீடு கூட்டிருவே பாத்திரோ பாத்திரோ சிங்குல அவ்ளோ பாத் திரும்பவு காலைல ஏன்னா வைஃபும் வேலைக்கு போறாங்க நா எல்லாருமே வேலைக்கு போறோ காலையில மூணு பேரு தா நானு மம்மி வொய்ஃபு அதனால அவங்களு வேலைக்கு போறாங்கன்னு சொல்லி கஷ்டம் குடுக்க மாட்டே என்னால முடிஞ்ச வேலைையு செஞ்சு வுட்டு நானு வந்துருவ அவுங்கலோ கெளம்பிறுவாங்க
பரவால்ல அந்த மாரி செஞ்சா ஒண்ணு இல்லயே நம்மளுக்கு கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கோ
ஆமா
ம் இப்ப நைட்டு உங்குளுக்கு வீட்டு போனாதா தெரியு என்னன்னு
ஆமா இன்னிக்கு நைட்டு வீட்டுக்கு போனா தா தெரியு எப்பவு போலதா தெரியு இப்போ ஃபோன் வந்துடோ ஒரு எட்டு மணிக்கு வரோ என்னங்க நைட்டுக்கு அப்டீன்னு நம்ம அதுக்குள்ள நம்ம எதாவது யோசிச்சு வெக்கணோ
நீங்க என்னா சொல்ல போறீங்க
நம்ம ஒரு நாலு ஆப்ஷன் சொன்னா நா இன்னிக்கு சப்பாத்தி வித் எக்கு சொல்ல போறே
ஆ
ஆனா செய்வாங்களா என்னன்னு தெரியாது
ஆ
அவுங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்கனு தெரியாது ஃபஸ்ட்டு அவுங்க மைண்ட் செட்டுக் கேட்டு அதுக்கப்புறோந்தா நம்மோ ஒப்பீனியன் சொல்லணோ நம்ம ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட்டே சொல்ட்டோம்னா நம்மோ மாட்டிடுவோ
ஆ இப்ப சப்பாத்தி மாவெல்லா பெரட்டி பெரட்டி செய்யணோ தெரட்டனோ
ஆமா இல்ல நா கேக்குறத செஞ்சு குடுத்துருவாங்க ஆனா அவுங்க டயர்டா செய்யும்போது அய்யய்யோ டயர்டு படுத்துறமே அப்டீன் நம்மளுக்கு ஒரு கில்டி ஃபீல் வந்துற கூடாது இல்லயா
ஓகே ஓகே ஓகே
அதனால நீங்க என்னமா முடிவு பண்ணி வெச்சிருக்கீங்கனு கேப்ப
உம்
அவுங்க சொல்றது ஓகேவா இருந்ததுன்னா ஓகே
உம்
சரின்றுவ அவுங்க சொல்றது நேர் ஆப்போசிட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா ஐய்யய்யோ வேறு எதாவது பண்லாமே அப்டீன்னு அப்டியே நம்மோ ஒப்பீனியன் சொல்ல வேண்டியதா
வேற என்ன செய்வீங்க அந்த ஆப்ஷன் இல்லன்னா சப்பாத்தி இல்லன்னா வேற எது
சப்பாத்தி இல்லன்னா கிச்சடி செய்வோ
ஓகே கிச்சடினா அது எப்பிடி
கிச்சடினா ரவய போட்டு சேமியாருந்தா சேமியாவு கொஞ்சோ போட்டு கேரட் பீன்ஸ்ல்லா போட்டு அப்டியே உப்புமா செய்யற மாரி கிண்டிட்டே இருந்தோம்னா கொஞ்சோ மஞ்சள் தூள் கொஞ்சோ இதெல்லா போட் ட்ரு அப்படி கேரட் பீன்ஸ்ல்லா போட்டு அப்டியே கிண்டிட்டே இருந்தோம்னா அப்டியே கிச்சடி வந்துரு அதுக்கு வந்து தேங்கா சட்னி பெஸ்ட்டு தேங்கா சட்னி நல்லா கெட்டியா இல்லாம நல்லா தண்ணி போலயு இல்லாம மீடியமா அரைச்சு அப்டியே தேங்கா சட்னி மேலே ஊத்தி சாப்ட்டோம்னா சூப்பராகருக்கு
நா இதெல்லா சாப்ட்டதே இல்ல கிச்சடில்லா அது சொல்லுவாங்க கிச்சடில்லா என்ன அப்டின்னு கேப்பே நானே
என்ன ஸ்டேஸ்ட் நீங்க வேன்னா கிச்சடி ட்ரை பண்ணி பாருங்க சட் ஜி பி டிக்கிட்ட கேளுங்க எப்பிடி செய்யறது
ஜார்ஜ் ஜி பிடிவுட நீங்க சூப்பரா சொல்றீங்கள நல்லா தெளிவா சொல்றீங்களே
ஆமா அதனால நீங்க அத ட்ரை பண்ணுங்க வித விதமா செய்யலா சிஸ்டர் சமைக் ல்லா எனக்கெல்லா ரொம்ப ஆச நா வீட்லனா நா தா ச சமைப்பே நம்மளு மேக்சிமம் வீட்ல இருக்க முடியறதில்ல நா வேல வேலன்னு வேலைக்கிப்
ம் ம் ஏ பசங்க அத செஞ்சு வச்சா அன்னாமா உப்புமாவான் கேக்காவாங்கோ ஒரே வார்த்த
உப்புமா மாதிரி தா ஆனா உப்புமா இல்ல உப்மா இல்லாத மாதிரி நம்ம செய்யணு நம்ம செய்யறதலதா இருக்கு
ஆ இல்ல அது பாத்தோன்னே சொல்லுவாங்களாமா உப்மாவா கேட்டுருவாங்க ஒரே வார்த்த
இல்ல தம்பி இதுக் க்கு பேரு வேற உப்மா வந்து அதுதா உப்மா இத நீ உப்மாவா சொல்ல கூடாதுன்னு சொல்லி வளர்த்திரு
ஆ ந்த பசங்க நம்மள டீஸ் பண்ணுவாங்க தெரியுமா உனக்கு இது உப்புமா இல்லென்னு உனக் தெரியுமா இது பேரு என்னன்னு தெரியுமா அப்டின்னு நம்மளுக்கே திருப்பி உட்ருவாங்க இப்பரக்கற பசங்கெல்லா ரொம் போ இதாருக்காங்க நம்மள விட அவுங்களுக்கு எல்லா தெரியுது
ஆமா
ம்
இல்லன்னா பணியாரம் பெஸ்ட் பணியாரம் வித் தேங்கா சட்னி சூப்பர்
யோ நீங்கல்லா ரொம்ப லாங்கா சொல்றீங்க ஷார்ட்டா முடிக்கிற மாரி எதுமே இல்ல டக்குடக்குன்னு போனோமா செஞ்சோமா
பணியாரோ வந்து சூப்பர் டிஷ் அது சீக்கிரோ முடிஞ்சுரு பணியார சட்டி இருக்குல உங்ககுட்ட
அதே இல்ல எங்கிட்ட அதுதா